சொல்லுங்கண்ணா
என்னப்ப பண்ணிகிட்டுருக்க தீயெல்லாம் குடிச்சாச்சா
அஹ் டீயெல்லாம் குடிச்சாச்சுனா சர்தான் அவங்க அவர் வர டைம் ஆயிடுச்சா அதனால அப்பே ஆமாங்கண்ணா டி டியூட்டி முடிச்சு வந்துருவாரு அந்த டைம் ஆயிடுச்சு என்னடா இன்னு காணமேனு போன் ப ன்ன
ம்
ஆ இல்லப்பா இன்னக்கு கொஞ்சோ ரெக்கவரிக்கு வெளியே வந்திருக்கோ அப்டின்னாரா செரி இன்னக்கி டைம் வேற ஏழ்ர மணிக் மேல ஆயிரு
ம் ம் காலைல எத்தன மணிக்கு போவாரு
ஒரு மணிக் போவாருங்கண்ணா
ஒரு மணிக்கு போய்ட்டு மதியான வந்துருவரா
இல்லன்னா இல்லன்னா கா ஒம்போதர மணிக்கு போனா சாய்ங்கால ஆற்ரை மணிக் தா வருவாரு
ஆற்ர மணி ம் எங்க வேல
என்னங்கண்ணா
எங்க ஒர்க்கு
அண்ணா இ எஸ் ஐ லாங்ண்ணா
ஓ செரி செரி செரி ம்
இ எஸ் ஐ லதா அங்க அப்டியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு
சேரி சேரி சேரி எங்கதா இன்னுக் ஒர்க் இல்லியா
அப்டிங்களா நீங்க போட் போட்டீங்ளா இல்ல ஒர்க்கே லீவாண்ணா
ஒர்க் வந்துட்டு பாத்துட்டு கூப்புற்றே அப்டின்னே
இப்பெல்லா ரொம்ப கம்மியாயிருச்சுல்லண்ணா
ஆம்மாப்பா ரொம்ப ரேட் எல்லாமே பயங்கரமா என்னன்னா கோல்டு வெல எல்லாமே கம்மியாய்
ஆம்மா எங்க அ எங்க வீட்டுக்காரோட அண்ணே எங்க மச்சாண்டா அது ஆ தாய் இது தங்கத்த தொட்டே கிட்டத்தட்ட ஒன்ற ஒரு வருஷத்துக்கு மேலயே ஆச்சு
உம் ம்
போன வருஷ் எங்க கோயில் பங்சன் டைம் செஞ்சாரு வேல அவசர அவசரமா
அடேங்கப்பா உம்
இப்ப வரைக்கு தொடவே இல்ல அப்றோ ஏன்னா எங்க மச்சானுக்கு வந்து ரொம்ப புடிக்குமாம அது ம் நீ எங்க நமக் வேல வரப்போதுன் சொல்ட்டு அப்புறம் மச்சான் எல்லாத்தையுமே எடுத்துட்டாரு மேட்டெல்லாம் எடு வ ச்சா என்னனா செட்டுனா
செட் டிராப்ஸா
ஆமா செட்ராப்ஸு ஜிமிக்கி ஆஹ்ன் அது வேலை இருக்கு ம மச்சான் தனியாதான் செஞ்சுட்ருந்தாங்களா
உம்
ஆன் அதனால வரமாட்டிங்குதுனா அப்டியுமே யாரு அந்த எல்லா மு முக்காவாசி பேரு இப்ப பெங்காலி அவுங்கள வச்சு வேலை பாக்க ஆரம்பிச்சுட்டாங்களா
அந்த பேக்ட்ரி இமேஜ் அனுப்
ஆமா அதனால நம்ம தனியா அந்த ஒ ஒ ஒருத்தரு மட்டும் செஞ்சு அந்த மாரி இருக்கவுங்களுக்கு தர மாட்டிறாங்க பத்து பேரு வச்சு வேலை வாங்றாங்கன்னா ஓக் கே ஒரு ஆள் மட்டும் செய்றமாறிந்தா தரமாட்டிறாங்க
அதான் அதான் நானுமே இப்போ அப்டிதான் இப்போ போயிருக்கேன் ஃபேக்ட்ரிக்கு
அதுதான்ணே பிரச்சனை இல்லை இப்ப சித்தப்பாவுமே அப்டிதான் சொல்லிட்ருக்கு நான் பேசாம் ஃபேக்ட்ரிக்கு போய்ற்லாமான்தான் இருக்கேன் அப்டின்னு
உம் என்னன்னா சேல்ரி கணக்கு தான் பெருசாலாம் ஆ இது பண்ண முடியாது எனக்கு ஒரு நாளைக்கு இந்த செல் வைங்க ஒங்களுக்கு கட்டுப்படியாச்சுன்னா குடுங்க அப்டிங்கிற மாரி பேசிக்க வேண்டியிதான் ஒர்க் எல்லாமே ஒர்க்கோட வேஸ்டேஜ் எல்லாமே ஆகும் ப்ரொடொக்ட் கணக்கு அவுங்கதான் பாத்துக்க
ஆனாலுமா நமக்கு இப்டி ஆக்கும்னு நினைச்சு கூட பாக் ல
அப்டிதான் ஆயிடுச்சு அப்டி பண்ணாதனால தான் அது இல்லைங்காம அப்டியே ஓடிட்ருக்கு
ஆமாங்ணா எங்க ஒண்ணுமே இது போட இப்டி இப்பெல்லாம் நெனைச்சாவே வந்துட்டு தா தலையே சுத்துது இந்த பாருங்க நானு பாப் பாப்பாக்கு காது குத்து வேற வக்கல வெலவாசி நெனைச்ச நெஞ்சுவலிலாம் வருது
என்ன பண்றது செய்யறது செஞ்சுதான ஆகனு
அது என்னமோ உண்மதாங்கணா நல்ல வேல எங்க நாத்தனா பொண்ணு ஆ அப்டியுமே நா கொஞ்சசோ தா வித்தியாச இருந்தாலு கொஞ்சமாச்சு வித்தியாசோ பா எங்க நாத்தனா பொண்ணா நான் நவம்பர்ல பெரிய பொண் ஆனங்களா?
செரி செரி செரி
கரெக்டா நாம் பரு ஒன்னந்தேதி நைட்டு
ம் ம்
அவளுக்கு வந்து நாங்க எல்லா செய் சீம செஞ்சிருக்கோ எங்கத அப்ப அவங்களுக்கு வந்து நா ஒரு பவுன் எடுக்கும் போது ஆ தொண்ணூத்தி ஆராயிரமோ சம்திங் எதோ
ஆ
தொண்ணூத்தி ஆறோ இல்ல தொண்ணூத்தி நாலோ அந்த மாரிதா இருந்துச்சு தொண்ணூத்தி ஆரோ இல்ல தொண்ணூத்தி நாலோ அந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணு தா இருந்துச்சு
ம்
இப்ப யோசுச்சு பாருங்க
ஆஹ் தலகில மாரிச்சு
ஆஹ் ஆமா நவம் பர் தாங்னா அதுக்குள்ள இது நாளே க்கு நாள் ரொம்ப இதாயிருது அதால புதுசு வாங்கறமோ இல்லையோ இருக்குறத பத்தரமா வெச்சுக்கணு
கண்டிப்பா இக்கறத காப்பாத்தவே பெரிய வேலையாருக்கே
ஆமா
எங்க நா இன்னைக்கிமே ஒரு சேட்டுக்கு தா போயிட்டு வந்த
அப்டிங்களா
ம் மச்சாவோட ஃப்ரெண்ட்டு அப்ப அவரு காரு எடுத்தாரு
ஓ செரி செரி செரி ஓ
அப்றோ கார்லயே அப்டியே டிரவல் பண் போயிட்டு வந்ட்டோ ஆனு அம்மா அக்கா மச்சா இந்த நாலு பேரு போனோ
ஓ சேரிங்ண்ணா
அது செம வெயிலு வெயிலா
அப்போ அக்னி நட்சத்திரோ முடிஞ்சிருச்சு தாங்ண்ணா பேரு
ஆனா வெயில் உன்னு கம்மியாளப்பா
ம் ஹும்
அ ரொம்ப வெயில்
ம் ம் டிராபிக் இன்னைக்கி ரொம்ப டிராபிக் அதிகமா இருந்திருக்குமே
ம் அதுமே ரொம்ப டிரஃபிக் தா
ஏன்னா இவளோநாள் ஸ்கூல் லீவு இப்போ போன் பண்ணிட்டாங்களா
ம்
அது நல்லதா
அது இல்லாம ரூட்டு் தெரில்லன்னு சொல்லிட்டு மேப்பு போட்டு போனது அது என்னன்னா கொஞ் அது லாங்கா காட்டிடுச்சு எக்ஸ்ட்டா ஒரு பத்து கிலோ மீட் அ சுத்திட்டு வந்
அப்பா இப்ப இவருமே பாத்தீங்ன்னா எப்பவுமே சீக்கிரம் கெளம் லேட்டா கெளம்புனா ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளலாம் போயிடுவாரு ஆஃபீஸ்க்கு இன்னேக்கிப் பாத்தா காமன் நேரோ ஆயிடுச்சுங்ளாமா
அத அதா பயங்கர டிராபிக்
ம் எல்லா ஸ்கூல் டைமிங் தானுங்ளா ஆனா ஃபுல் டிராஃபிக்கு எனக் சொல்லிட்டாரு போன போட்டு அம்மா தைய்வு செஞ்சு சீ க்கிரமா செஞ்சு குடுத்துரு அப்டின்னு
போயிட்ம்னா கொஞ்சோ ஃப்ரீயா இருக்கூ கரெட்டா அந்த டயத்துக்கு அம் இப்போதைக் காந்திபுரம் எல்லாமே பயங்கர ட்ராஃபிக்கா இருக்கு
ஆமாங்கணா
என்னதா ஷார்ட் கட் எதா கண்டுபிடிச்சு போனாலூ முடியாது காந்திபுரந்தா நேத்து ஒரு டூ ஆ வண்டிக்கு ஒயர் வாங்கறக்கு போனோ பிரேக் ஒயர் கட்டாயிருச்சுன்னு
ஆஹ்
அதுக்கு போனா கிட்டத்தட்ட ஒன்னேமுக்காமண் நேரமாச்சு நா போய் அங்க கடைய ரீச் ஆகறருக்கு இதுக்கு வண்டீல
அம்மா
ஏண்டா அப்படிங்கமாரி ஆயிருச்சு அதுக்கு இ இங்க பக்கத்தலியே காசு போனா பரவாயில்ல இங்கேயே வாங்கிக்கலா என்னனா அந்த ஒர்ஸாப்புக்கு அங்கே கொஞ்சோ டூல்ஸு அவர் வண்டிக்கு வாங்கணு அப்படினாரா சேரி அப்படி நமக்கு க்கு வண்டி கேபிள் ஒன்னு ப்ரேக் கேபிள் கட்டாயிருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாத்த சொல்லியிருந்த சேர் வாங்க ஒட்டுக்கா போய்ட்டு வந்தல்லானு சொல் கூட்டிட்டு போனாரு ட்டு வெறுத்துட்டோ நாங்க
ஹ
டிராஃபிக்கல நின்னு நின்னு போறக்குல்ல
போதும் போதும்னு ஆகியிருக்கு
போதும் போதும்னு ஆயிருச்சு ஆனா பரவாயில்லப்பா நிறையவே ட்ராஃபிக்க வந்து கண்ட்ரோல் பண்ணி ஹெல்ப் பண்றாங்க
பரவாயில்ல
பாத்தீனா ஒரு கடையிலதா இருக்காரு டே அந்த டயத்துக்கு பாத்துட் ட்டு அவர் அவர் வந்து ஃபுல்லா டிராஃபிக்க கிளியர் பண்றது கிட்டத்தட்ட அவரு அர மண் நேரத்துல நாங்கள் கடைக்கு போய்ட்டு ரிட்டேன் வரும் போது அந்த அந்த மாரி டிராபிக் இருந்ததுக்கான அடையாளமே இல்லாம பண்ணிட்டாரு
பரவாலையே
தனி மனிதன் அந்த மாரி பண்றாங்க
இப் என்னன்னா பண்றது இப்ப வந்துட்டு அந்த சூழல் வந்துட்டு யாரையுமே நம்ம சொல்றக்கு இல்ல
உம் அவர் வியாபாரத்தையும் விட்டுட்டே ஹெல்ப் பண்ணணு அப்படிங்கற ஒரு மைண்ட் செட் அவருக்கு இருக்கு ரொம்ப வருஷமா பண்ணிகிட்டு இருக்காராமா அந்த மாரி
ஓ ரொம்ப வர்ஷமா பண்ணிட்டு இருக்காங்க
ஆ அந்த ராமநாதபுரம் அந்த கட்டா ரயில்வே இதுக்கு அந்த இடத்தில தான் டிராஃபிக் ஓவராகுது அத வந்து கிளிர் பண்ண அதாது அவர்னால தா முடிதாமா இப்ப யிக்குமாே அங்க ஒரு போலீஸ் வந்து போட மாட்டிகிறாங்க
பரவால
இவரே பண்ணிடுறாரு பண்ணிட்டு அதுகேட்ட அவரோட ஒர்க்கு
தனியா ஒருத்தங்க செய்றதே பெரிய விஷயம்யில்லங்க அவங்க வேலய விட்டுட்டு இப்ப எல்லாருமே அவங்கவுங்க வேலதான முக்கியண்ட் பறந்தடிச்சி போயிட்ருக்கு
அதேதா அதேதா அது கரெக்டா பண்ணுறாரு ஹா ஹா கரெக்டா கிளியரு பண்ணிட்டாரு எனக்கே ஆச்சரியோ அரமண் நேரத்ல எவ்லோ எவ்ளோ டிராபிக் இருந்தது கிளியர் பண்ணிட்டாரு பாரு நம்ளா இருந்தா யாரையு பண்ணுவோமா
உம் ரொம்ப யோசிப் போ
நம்ம கேக்கு கமிட்மெண்ட் இருக்குல ஓடிகிட்டே இருக்கோ எங்யெ நிக்கறதக்கு டைம் இல்லாம ஓடிட்கு ஆனா அது அசால்ட்டா அந்த அரன்மண் நேரத்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி கிளியர் பண்ணி குடுத்ட்டாரு
பரவால
போலீஸ் சல்யூட்டர் அதா போலீஸ் சல்யூட் அடிக்கிறமாயில்யா
பரவால
உண்மயில ரொம்ப பெரிய விஷயோ
ஆ ஆ
ஒசத்தியா சொல்லும் போது நல்ல நம்பல என்ன சொல்றீங்க இப்ப ரிட்டன் போயிட்டு ட்ரெயின் அப்டியோதா இருக்க போது ஆ அது நறையா முடியாது பாருங்க அவர் என்ன அவ்வளது கிளீர் பண்ணிகிட்டுயிருக்கர அப்போ ஒரு ஆட்டோக்கார ஒரு கார்காரன்ல ஒன் வேல ஏரிட்டு வராங்க வரிசையி நிக் இதே வெயிட் பண்ணிட்டு போவோங்கறது இல்லாம எஸ்டா ட்ராபிக்க உண்டு பண்றாங்க அப்டியே இருக்கும்போது அவுங்க எப்டி கிளியர் பண்ண முடியு
ஆ இப்ப தா இவருமே வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாருனா இப்போ கார் ரோட்ல ஓட்டிட்டு போன்னு வச்சுக்கோங்களே இந்த பஸ்க்கார்னவங்க கிட்ட ஓட்டிட்டு போறது பெரிய விஷயமா இருக்காமா அவனுங்களே இப்டி இப்டி ஒரஸ் சர மாரி இடிக்கிற மாரி ஓட்றானுங்களாம்மா
ம் ம்
ஆ சனா நா கொஞ்ச நேரம் கலிச்சு கூப்பிடுறே உங் மருமக வந்துட்டா அ